ஆ வி ஆ நலமாக இருக்கிறீர்களா ஆ ஆகிட்டு தோழி
ம் நல்லாருக்கே தோழி நீங்க நல்லாருக்கீங்ளா
ம் நல்லாருக்கே தோழி
எனக்கு வ முடி கொட்டுது தோழி எதாது உங்களால சொல்ல முடியுமா ஏனா நா என்னதா இப்போ மாத்தி மாத்தி ஷாம்பூ யூஸ் பண்ணாலோ எண்ண யூஸ் பண்ணாலோ அப்ப கூட எனக்கு முடி கொட்டிட்டே இருக்கு தோழி உங்ககிட்ட எதாது இதுக்கு ஒரு தீர்வு இருக்கா உங்குளுக்கு எதாது தெரியுமா ஏ என்ன பண்ணா முடி கொட்டாது
ஆ என எனக்கு தெரிஞ்ச வரைக்கு நா உங்ளுக்கு சொல்றே தோழி ஆ உங்குளுக்கு எவ்ளோ நாளா இந்த முடி கொட்றது இருக்கு தோழி எவ்ளோ
இது நெறையா கொட்டுது தோழி இது எப்போ என்னோட நா இப்போ நம்ம மாசமா இருக்குறோ இல்லையா அதுக்கப்றமா குழந்த பொறந்து நறைய கொட்டுது தோழி
ஓகே தோழி அது வந்து சில நேரோ நம்ப ஹார்மோன் சேஞ்ச் ஆகுறப்போ அந்த மாரி வருந்தோழி நா உங்குளுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு அந்த இதெல்லா நா சொல்றே சின்ன நாட்டு வைத்தியம் அந்த மாதிரி இயற்கை முறைல நா சொல்றே அதுக்கப்றமு உங்களுக் வந்து அது நிக்கல அப்டினா நீங்க வந்து ஒரு மருத்துவர வந்து அணுகி உங்க பிரச்சனைய சரி பண்ணிக்க பாருங்க தோழி எனக்கு தெரிஞ்ச வரைக்கு நா உங்குளுக்கு சொல்றே ஆ முடி ரொம்ப கொட் ட்டுதுன்னா வந்து புடி புது முடி வந்து கொட்றதுக்கு வந்து கத்தாழைய வந்து யூஸ் பண்லா தோழி அ கத்தாழைய நம்ப அ ஆமா சோற்று கற்றாழை சொல்லுவோல அந்த சோற்று கற்றாழைய வந்து அ நம்ம தலைக்கி குளிக்கிறதுக்கு முன்னாடி அத அந்த அந்த தோல நீக்கிட்டு அத நம்ப வந்து ஒரு இதுல நா இப்ப அரைச்சி இப்ப நம்ப வந்து அ இதுல பசை மாறி நம்ம தலையில அப்ளை பண்ணிக்கலா
இப்போ இப்போ நம்ம அந்த நீங்க சொல்றீங்க இல்லயா கற்றாலை இதோட ஜெல் மட்டு எடுத் து அப்ளை பண்ணணு இல்லியா அது எடுத்து நம்ம மிக்சியில அரைச்சு வச் சுக்கணு சொல்றீங் இல்லிங்
ஆ ஆ அரைச்சி வச்சு அதல வந்து நம்ப நம்ப அ அ வெ வெறு அது மட்டு அது கூட வேற எதுமே சேக்க தேவையில்ல அத மட்டுமே நம்ம அரைச்சி தலையில வந்து நம்ம ஒரு பேக் மாறி போட்லா
சேரிங்க தோழி
அ அத நம்ம போட்டு வரும்போது நம்ம வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை யூஸ் பண்ணா போதும் இல்ல ஒரு வாரத்துல மூணு தடவை யூஸ் பண்ணா போதும் ஏன்னா கத் தாழ வந்து ரொம்ப குளிர்ச்சி சில பேருக்கு கத்தாழை யூஸ் பண்றது ஒத்துக்காது அ அ அதுனால அந்த ம்மா வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம யூஸ் பண்ணிக்கலா இல்லன்னா நம்ம மூணு வாரத் துல மூன் நாள் நம்ம வந்து யூஸ் பண்லா அ ஒரு விட்டு ஒண்ணு விட்டு ஒரு நாள் அந்த மாதிரி அ யூஸ் பண்ணும் போது நமக் கு வந்து நம்ம நம்ம தலைமுடியு வந்து கொஞ்சோ கருமையா இருக்கும் நல்ல வழவழன்னு இருக்கும் நம்ப கண்டிஷனர் போட்ட மாறி இருக்கும் ஆ வந்து அதுக்கு அப் புறோ நமக்கு வந்து கொஞ்சோ ஒரு ஒரு நாலு வார நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணும் போது நமக்கு வந்து குட்டி குட்டியா புது முடி வந்து வளர்றது வந்து நமக்கு தெரியு தோழி முடி உதிர்வும் நிக்கும் அ அப்புடியு நமக் கு வந்து நிக்கல அப்புடின்னா இன்னொரு ஒரு ரெமிடி இருக்கு தோழி வந்து வெந்தய த்த வந்து நம்ம நைட்டே ஊற வச்சுட்டு இல்ல நம்ப ஒரு ரெண்டு மண் நேரோ ஊற வச்சாலே போதும் வெறு வெந்தயத்த மட்டும் ஊற வச்சுட்டு
தண்ணிலையா ஊற வெக்கணு
அ ஆமா ஆமா தோழி நம்ம தண்ணியில வெந்த யத்த ஊற வச்சிரனு ஊற வச்சுட்டு நம்ம அந்த அதையு நம்ம அரைக்கலா அரைக்கும் போது வந்து அந்த நம்ம ஊற வச்ச தண்ணிய நம்ம அதுக்கு பயன்படுத்திக் கொள்ளலா அத நம்ம ஊற வச்சுட்டு அதையு நம்ம தலையில அப்ளை பண்ணும்போது முடி உதிர்வு கண்டிப்பாக வந்து குறையு தோழி நமக்கே தெரியு அதுவு நம்ம வாரத்துக்கு ஒரு முறை பண்ணா போதும் ஏன்னா வெந்தயமு அதிகமான குளிர்ச்சி ஆ அ அதுனால அதையு நம்ப வந்து நம்ப பயன்படுத்தலா தோழி அப்ப வந்து நம்ம அந்த வெந்தயத்துக் தேய்கும் போது நீங்க அதுக்கப்பறோ நீங்க அந்த அந்த அந்த சாருலயே நீங்க உங்க தலைய வந்து நல்லா தேய்க் கலா தோழி நீங்க தேய்சதுக்கு அப்பறோ உங்க முடி ரொம் ப வந்து சாப்டா மாறிடும் நீங்க வேற அந்த வெந்தய தேய்க்கும் போது இப்ப நீங்க கத்தாழ போட்டாலு நீங்க மைல்டா கெமிக்கல் இல்லாத ஏதாது ஒரு ஷாம்பு நீங்க யூஸ் பண்ற மாறி இருக்கும் ஆனா நீங்க வெந்தயம் தேய்க்கு போது உங்களுக்கு தனியா எந்த ஒரு ஷாம்புமே நீங்க உபயோகப்படுத்தணுன்னு அவசிய இல்ல இந்த இதுல வர நுரையே ஒகே நம்ப தலைய அலசுறதுக்கு போதுமா இருக்கும் இது வந்து ஒரு நல்ல இது அ நோ ரை நொரை வராது தோழி ஒரு வள வளப்பு இருக்கும் அத வச்சே நம்ம தலைய நம்ம தேச்சு நம்ம நல்லா அலசி க்க முடியு அ அதையு அத நம்ம உபயோகப்படுத்திட்டு கொஞ்சோ நமக் கு தலைமுடி காய்ந்ததுக்கு அப்றோ நம்ப நம்ப முடிய பாக்கும்போது ரொம்ப சாப்டா இருக்கும் அ இது வந்து நல்லா இருக்கும் தோழி இது வாரத்துக்கு ஒரு முறை இதை நீங்க பண்ணா போதும் அப்புடி இல்ல ன்னாலு நமக்குத் சின்ன வெங்காயத்த வந்துஆ சாறு எடுத்து நம்ப போட்டு அரத் ச்சிட்டு அந்த சாற மட்டு ஒரு வடிகட்ல வடிச்சு அத நம்ப ஆயில் மாரி நம்ம தலைக்கி தேச்சு வச்ட்டு குளிக்லா ரொம்ப தேக்க வேணா கண்ணு எரிச்சல் வரு நாலு சின்ன வெங்காயத்த நம்ப அரச்சி அந்த மாரி நம்ப தேச்சுக்குலா தோழி அதுவு உங்களுக்கு நம்மக் இது எந்த இல்ல நமக்கு வந்து எந்த எடத்துல முடி கொட்டுதோ அந்த எடத்துல மட்டு ஒரு காட் ட்டன் னா ஒரு ஒரு ஒரு ப பருத்தில வந்து நம் அத நனச்சி அந்த பஞ்சில அந்த எடத்த மட்டுன் நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வர்லா தோழி நம்ம அத ஹேர் வாஷ் பண்ணிக்கலா அந்த மாரி அந்த எடத்துலத் ம்ம எந்த எடத்துல முடி உதிர்வு அதிகமா ருக்கோ அத வந்து அது வந்து சீக்கிரமா குறைக்கின் தோழி இது இது இதுக்கப்பறமு இது இது எல்லாம் பண்ணுண பண் ஒரு ஒரு மாதத்திற்கு நம்ம வந்து இந்த மாரு ஒவ்வொரு வாரமு ஒவ்வொரு வாட்டி நம்ம மாத்தி மாத்தி பண்ணி க்கிலா தோழி இதுக்கப்பறமு நமக்கு உங்களுக்கு ம்
ம் இப்போ நம்ம ஒரு மாசோ கற்றாலைல பண்ணிட்டு இப்ப ஒரு மாச வெந்துயத்துல பண்லா அப்புறமா ஒரு மாசம் வெங்காயம் சரிங்க தோழி.
ஆ ஒரு மாசத்துலே நமக்கு வந்து உங்குள்க்கு புது முடி வ உதும் முடி கொட் இந்ந எடத்துல புது முடி மொளைக்கின் தோழி அதுலே உங்களுக்கு தெரியு அத நம்ம கண்டின்யூவா நம்ப யூஸ் பண்லா அத் இல்லாம டெய்லி நம்மு மூணு லிட்டர் தண்ணி குய்க்கணு தோழி பாடி ஹீட்னால கூட வந்து நமக் வந்து முடிக்கொட்டு நம்ம டெய்லி ஒரு வந்து யோவ் மூணு லிட்ரு அளவு நம்ம கண்டிப்பா தண்ணி குடிக்கணு அ அ ஆ வேற எதாவ் து இன்னு சில நேரோ வந்து நமக்கு வந்து இந்த கர்ப்ப பைய்யில எதாவ்து கட் ட்டி இருந்தது நீர் கட்டி இருந்தது பி சி ஓ டி சொல்வாங்கள்ல அந்த மாரி ப்ரச்சன இருந்தாலு நமக்கு முடிக்கொட்டு இல்ல நமக் வந்துட் தைராய்டு ப்ரச்சன இருந்தது அப்டின்னாலு அ அதுக்கான மாத்ர சாப்ட்டுட்ருக்கீங்ளா தோழி
ஆமா தோழி டெய்லி இப்போவு நம்ம வெறு வய்த்துல ஒரு குட்டி மாத்ர இந்த குர்த்துருக்காங்க தோழி எல்ட்ராசின் சொல்லிட்டு அந்த மாத்ர டெய்லி காலைல வெறு வயித்துல எடுத்துக்ணு தோழி அதுதா நா இப் கா டெய்லி எழுந்த ஒட்னே பஸ்ட்டு சாப்படதே அந்த மாத்தர தா தோழி
எடி தோழி அத நீங்க தொடந்து சாப்புடுங்க நீங்க மாத்தர சாப்புடும் போது மருத்துவர் அடிட்டையி நீங்க அடுத்த முறை மருத் துவர சந்திக்க சொல்லும் போது நா மாத்துரே சாப்ட்டுட்ருக்கே இதுக்காக எனக் இன்னமு வந்தே எனக் வந்து அந்த முடிக்கொட்டுதல் வந்து எனக்கு நிக்கல என்ன பண்லான் சொல்லி கேளுங்க தோழி அதனாலய் கூட நமக் வந்து அ முடி கொட்டு ஆ அத நீங்க இது பண்ணிட்டா ஆட் இத நீங்க சரி பண்ணும் போது அது உங்குளுக்கு சரியாய்டுச்சுன்னா உங்ளுக்கு முடி கொட்டுதல் வந்து படிப்படியா உங்ளுக்கு குறைய ஆரம்பிச்சிடும் தோழி புது முடியு நறையா வளரு இந்த வெந்தயத்த வந்து ஆ நம்ம வந்து உள்ளுக் க்கு நம்ம எடுத்துக்கொள்ளலா தோழி தண்ணிலே இதே மாரி ஊற வெப்சாந்து வெந்தைய தண்ணிய நம்ப யூஸ் பண்ணிக்கிலான் தோழி ஆ அந்த மாரி நம்ம நா நம்ம நமக் வந்து இரும்பு ஷத்து கம்மியாஹ ஒடம்புல இருந்தாலு வந்து அ அ முடிகொட்டுந்தோழி அதுக்காஹ நம்ப இரும்புச்சத்து உள்ள எல் க உணவுகள நம்ப தினமு சேத்துக்கலா தோழி ஆப்டி உணவு மூலியமா ந நமக்கந்து சேத்தூ நமக் ஏறல அப்டின்னா நம்ம மருத்துவர் ஆலோசனை பண்ணும் போது அவ்ங்க இரும்புச்சத்து மாத் திரைகளோ அல்லது இரும்புச்சத்து டானிக்கோ நமக்கு கொடு ப்பாங்க தோழி அதையு நம்ப இதோட சேத்து சாப்பிடும் போது. நமக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு ஒரு பலன் கிடைக்கு தோழி நம்ம வந்து அந்த சுவரொட்டின்னு சொல்லுவாங்கள தோழி ஆட்டுல ச அத சாப்பிடும்போது நமக்கு ரத்த சோக இருந்தாலோ இது இருந்தாலோ சீக்கிரொ சரியாகு தோழி கருவேப்பில்லையு நம்ம நறைய சாப்பிடலா தோழி
ஆ ஆமா இப்போ கருவேப்பிலை கூட நம்ம அந்த முடி கொட்றது கொஞ்சொ கம்மி பண்ணு அப்டின் நறைய பேர் சொல்லிருக்காங்க தோழி அது என்ன ரெசிபி தெரியுமா தோழி உங்களுக்கு அது எப்டி பண்ணுவாங்க
தோழி என்னுடை என்னுடைய ஃப அ தோழி ஒருத்தவங்க வந்து வெறு வயித் துல டெய்லியு வந்து ஃபாட்டி நாப்பத்தி எட்டு நாள் வந்து அ கருவேப்பிலய தொடர்ந்து எடுத்துக்கிட்டாங்க தோழி அவங்களுக்கு இரும்பு ச த்தும் கெடச்சிது அதனால முடி உதிர்வு கொறைவு குறைவா இருந்தது முடியு வந்து அவங்களுக்கு கருமையா நல்லா அடர்த்தியா வளந்திருக்குனு ஏங்கிட்ட சொன்னாங்க தோழி நா ஆனா இது வரைக்கு அத உபயோகப்படுத்தி பாக்கல அ அத வந்து நமக் கரும் கருவேப்பிலைய வந்து தொவயலாவு நம்ப உணவுல சேத்து துக்கலா தோழி நம்ப பச்சயாவு வந்து நம்ப ஆ மே எவ்வளவு நம்மளால முடியுமோ அத மென்னு நம்ம சாப்பிலா தோழி அப்ப அந்த சாறு வந்து நமக் கு நேரடியா நம்ப ளுக்கு வந்து போய் சேரு தோழி அந்த மாதிரியு பண்ணலா ஆ ஆ அது அதா அது முழி அதனால முடி கொட்றதுக்குனு வந்து நெறைய காரணொ இருக்கு தோழி அது என்ன காரணோன்னு நம்ம கண்டுபுடிச்சாலே நம்ம வந்து மருத்துவரிடம் போயு நம்ம கேட்டுக்கலா இந்த நீங்க சொன்ன மாரி உங்களுக் தைராய்டு பிரச்சனே இருந்துச்சுனா கண்டிப்பா நம்ம அந்த அது க்கான மருந்து மாத்திர மருத்துவர் அணுகியும் அந்த மருந்து மாத்திரை சாப்பிடும் போது இது வந்து நமக்கு வந்து நல்ல ஒரு பலன் குடுக்கு தோழி
ம் செரிங்க தோழி இப்போ நம்ம அந்த கருவேப்பிலை எண்ணெ ம எண்ணெல கூட நெறைய பேர் எடுத்துக்குறாங்
இந்த மாரி இப்ப நறைய முடி கொட்றதுக்கு நறைய வந்து எண்ணெ காச் சி விக்கிறாங்க தோழி நம்ப சுத்தமான தேங்கா எண்ணெ நமக்கு கெடைச்சிச்சுனா இல்ல நம்ப வீட்ல தேங்கா இருந்ததுனா நம்பளே அத காய வச்சு தேங்கா எண்ணெயா மாத்திக்கலா தோழி நம்ப வெளியில அதிக வெலைக்கு குடுத்து நம்ப வாங்க தேவையில்ல அந்த தேங்கா எண்ணெயில வந்து அ கரிசலாங்கண்ணி கே கருவேப்பில நெல்லிக்கா ஆ ரோஜா இதழ் அதெல்லா தட்டி போட்டு ஒரு எண்ணெ மாரி நம்ம காச்சிகிட்டு அதயு நம்ப யூஸ் பண்லா தோழி அதுவு நமக்கு வந்து புது முடி வளரச் செய்யு ஆ ஆ வெ வீட்ல வந்து இந் அத் தேங்கா எண்ண நம்ப செய்ய முடியாது தோழி நம்ப வந்து ஒரு இதுலதா குடுத் து நம்ப அத எண்ணையா ரெடி பண்ணிக்க முடியு அ தேங்காய வந்து நம்ப வீட் ட்ல நம்ப வீட்ல அதிகமா தேங்காய் இருந்தது தென்னை மரம் இருந்ததுனா தேங்காய வெட் ட்டி போட்டு அத நம்ப காய வச்சோனா ஒரு நாலு நாள் வெயில்ல காய வச்சோனா அந்த தேங்காய்ல இருக்க தண்ணிலா வத்தி ஒரு மாரி எண்ணெ பதம் அதுல வந்துரும் தோழி இன்னு ஒரு ரெண் நாள் நம்ப காய வெச் ச்சு நம்ப வந்து ஆலைகள்ல குடுத்து தேங்கா எண்ணெய் ஆட்டுற ஆலைகள்ல குடுத்து மரச்செ க்கு எண்ணெய் அந்த மாரிலா இருக்கு அங்க குடுத்து ஆட்டி நம்ப சுத்தமான தேங்கா எண்ணை எடுத்துக்கலா தோழி அத நம்ம சமையலுக்கு பயன்படுத்தலா இந்த மாதிரி நம்ம வந்து தலைக்கு கூந்தலுக் வந்து நம்ப வீட்லயே காச்சி எண்ணெய ரெடி பண்ணிக்கலா தோழி எந்த ஒரு அ கெமிக்கலு இல்லாம நம்பளே ரெடி பண்ணிக்கலா தோழி
காய வச்சு இந்த மாரி குடுப்பீங்களா தோழி அரைக்கிறதுக்கு
ஆ அந்த மாதிரி இருக்குந் தோழி நா அந்த மாரி இருந்தா நா உங்களுக்கு கேட்டு சொல்ற தோழி எங்கள எங்க வீட்டுக்கு பக்கத்துல அந்த மாரில்லா வி க்கிறாங்க நா அந்த மாரி உங்களுக்கு சுத்தமான எண்ண இருந்தா நா உங்களுக்கு சொல்ற தோழி அவுங்ககிட்ட கேட்டுட்டு நா உங்களுக்கு சொல்ற நன்றி தோழி
நன்றி நன்றி வணக்கம் தோழி நீங்க பேசுனது ரொம்ப மகிழ்ச் சியா இருந்தது தோழி நீங்க சொன்ன எல்லாமே நா ட்ரை பண்ணி பாக்குற தோழி கண்டிப்பா நன்றி வணக்கம் தோழி